நா பேச
ஆ பேச்லா தோழி நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா இருக்கே அ நைட் சாப்டாச்சா
இரவு உணவு இனிமேதா தோழி சாப்டணு நா சாப்புட்றதுக்கு எப்டி பாத்திங்ன்னா ஒன்பதுல இருந்து ஒன்பதரை ஆய் டு நீங்க சாப்ட்டீங்ளா
அ இல்ல தோழி இனிமேதா சாப்புட்ணு
என்ன தோழி உணவு
அ கணவர் வந்து ரைஸ் வந்து வாய்ன்ட்டு வர போ சொல்லியிருந்தாங்க அதனால இப்ப சமைக்கல
அவுங்க வாய்ட்டுவந்தனே அதுதா சாப்பட்ணு
பரவாஇல்லியே தோழி என்ன ரைஸ் ஃப்ரைட் ரைஸா
அ ஆமா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கிட்டு வரே அப்பன்னு சொன்னாங்க செரி வாங்கிட்டு வரேன்னு சொல்ரப்ப நம்ம ஏ வேணான்னு சொல்லுவான நமக்கு வேல மிச் சொல்ல அ அ ஆமா அதுனால சரி ஓகே அப்ட்ன்னு சொல்லிட்டே அவுங்க இனிம்மே வாய்ண்டு வந்தோன சாப்ட வேண்டியதா
மதியானோ சாப்ட்டிங்ளா
அ மதியோ சாப்டே தோழி
ம்ம் மதியோ என்ன தோழி சாப்ட்டிங்க
மத்யோ காரக்கழம்பு ரசோ முட்ட அவிச்சு வச்சுருந்தே அத சாப்ட்டே
இங்கயு அதேதா தோழி
அ
ஆனா நாங்க வந்து எக்ஸ்ட்ரா மாம்பழமு வத்தலு பொறிச்சிக்கிட்டோ
ம் என்ன தோழி
மாம்பழமு வத்தலு எக்ஸ்ட்ரா
ஆ ஆ சரிங்க தோழி சரிங்க தோழி அ என்ன பண்றீங்க நீங்க
ல்லா எப்டி இருக்கு
ஆ வெயில் ரொம்பவே அதிகமா தா தோழி இருக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மழ பேஞ்சுது நைட்ல இரவு நேரங்கள்ல ரெண் நாளைக்கு முன்னாடி மழ பெஞ்சுது ஆனா இன்னைக்குலா அப்டிலா இல்ல மழலா இல்ல கால்ல இருந்து செம்ம வெயில் வெயில் அதிகமாதா இருந்துச்சு ம்
ஆனா இங்கியுமே பாத் திங்கன்னா வெயில் அதிகமாதா இருக்கு ஆனா ஒரு சாயந்திரமா ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா கொஞ்சோ கூலிங்கா இருக்கு இந்த மழ பெஞ்சதுனால ம் இங்கியுமே ரெண்டு நாளைக் இதுக்கு முந்தே நல்ல மழ தா பேஞ்சுது
ம் ம்
நல்ல மழ பேஞ்சு காத்து வேற நல்ல வேகமா வீசுனுச்சு
ம்
ஆ ஆனா இப்போ இப்ப கொஞ்ச கூலிங்கா இருக்கு ஒரு வாரத்த முன்னாடி கம்பேர் பண்ணும் போது ஆ அப்ற தோழி உங்க ஊர்ல மழ மழதா வந்ததுன்னு சொல்றீங்க மரல்லா இருக்குங்களா உங்க ஊர்ல
ஆ இருக்கு தோழி இப்ப எங்க வீட்ல பாத்தீங்க அப்டின்னாக்கா நாங்க வந்து மரம்லா வளக்குறோ வாழ மரம் தென்ன மரம் அந்த மாதிரி வச்சிருக்கோ நல்லாவே காத்துலா நல்லா அடிக்கு நல்லா கூலிங்கா இருக்கு ம்
ஆனா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா நெறைய மரம் தா இருக்கு எங்க வீட்ட சுத்தியே நல்ல நெறைய மரம் தா இருக்கு ஏ ஆனா பாத்தீங்கன்னா கொசுதா அதிகமா கடிக்கு ஆனா ஒரு காத்து கூட வராது
அப்டியா இங்க வந்து நல்ல வாழமரம்ல்லா மதிய நேரத்துலயுமே சரி வந்து வாசல்ல வீட்டுக்குள்ளேல்லா நாங்க ஃபே அ காத்தாட்லா போட்டு உக்காந்துருக்க மாட்டோ வெயில்ல வந்து அங்க வராந்தால உக்காந்துருந்தாலே வந்து நல்ல காத்தடிக்கு இல்லன்னா கொல்ல பக்கோ உக்காந்துந்தோ அப்டின்னா தாவே நல்லா காத்தடிக்கு அது மாரி இந்த இரவு நேரங்கள்ல மே வந்து இ இப்பல்லா நாங்க இங்க வாசல்ல தா உக்காந்திருப்போ நல்ல கூலிங்கா காத்தடிக்குது ம் இங்க இப்போ எங் வீட்ட பொறுத்தளவுக்கு கொசு தொல்லை எல்லா இருக்காது தோழி கொசு அந்த அளவுக்கு அதிகமா கடிக்கவே கடிக்காது
ம் ம் ஏனா இங்க எங்க வீட்ல பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து வாய்கால் ஓடுது அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா வெறு வயல்தா எங்க வீட் வீடு மட்டு நடுவுல இருக்கு சுத்தி வரு வயல தா இருக்கு அ அப்றோ பாத்தீங்கன்னா மரோ லா நெறைய இருக்கு அதனாலதா கொசு அதிகமா கடிக்குதுன்னு நெனைக்கிற
ஆமா தண்ணி வந்து அதிகமா இருந்தாலுமே வந்து கொசு அதிகமா இருக்குல்லையா தண்ணி இருந்தாலே கொசு வந்து அதிகமா இருக்கு அதனாலதா எங்ளுக் கொசுக்கள் அதிகமா இருக்கு போல ம்
சுத்தி ஒரே தண்ணி வேற வாய்க்கால் மரம் அதனாலதா கொசு பயங்கரமா கடிக்குது
ஆ
ஒரு அஞ்சு மணிலருந்து ஆறர மணி வரைக்கோ கொசு கடிக்கோ அப்றோ பாத்தீங்கின்னா கொசு இருக் காது கம்மி ஆய்டோ அப்பறோ பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு பத்து மணிலந்து கொசு கடிக்க ஸ்டார்ட் ஆய்டோ அல்லந்து விடிய விடிய கடிச்சுக்கிட்டே இ
ஆ
அ நம்ம என்னதா கொசு வலைலா வச்சாலுமே அதுக்குள்ளரும் எப்டியாவ்து கொசு வந்துரோ
ஆ
அமா தோழி அதெல்லா தா ரொம்ப கஷ்டமா இருக்கு
ஆமா கொசு கச்சாலு நம்மளால நிம்மதியா தூங்கவே முடியாது ஃபேன் ஓன்னாலுமே கொசு கொசு கடிச்சது அப்படின்னாக்காவே நமக்கு தூக்கமே வராது இல்லயா அதுவ் இப்பல்லா கொசு கடிச்சுது அப்படின்னாக்கா ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிடுது இல்ல
ஆமா ரொம்ப அரிச்சு அதே புண்ணாயிடுது அப்டியே
ஆ ஆமா
ஆ அதுலந்து ரத்தம் வருது அப்றோ அது காயமா மாறுது அந்த காயம் அப்டியே தலும்பாவே மாறிடுது
ஆமா அதனால நமக்கு தூக்கம் வர நீங்க வந்து இந்த கொசுக்கு வந்து ஆல் அவுட் லா பயன்படுத்துவாங்ளா அதெல்லா நீங்க பயன்படுத்த மாட்டீங்ளா
அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் தான அதெல்லா வந்துட்டு யூஸ் பண்ணாக்கா மூச்சு தெணறல் மாதி வந்துடுது தோழி
ஆ உங்ளுக்
வந்துருது இன்னொன்னு பாத்தீங்கன்னா நமக்கு அலர்ஜி ஆய்டுது அப்படி
ஆ
அ கொசுக்கடிய கூட தங்கில்லா போல அந்த மூச்சு தெணறல்லா தாங்கவே முடியமாட்டேங்குது அந்து மாரி கொசுவத்தி வச்சாலுமே அதே மாரிதா அவ மூச் ச்செல்லா விட முடில அதுவுமே கஷ்டமா தா இருக்கு
ஓ அது உங்குளுக்கு ஒத்துக்கல இல்லயா
ஒத்துக்கல அதனால என்ன பண்றது ஒ சாய்ந்த்ரோ ஆய்டுச்சுன்னா ஜன்னலு அந்த ரூம்க்கு கதவு எல்லாத்துமே சாத்தி வச்சுருவ அதுல கொஞ்சோ முக்காவசி கொசு கடிக்காதுன் பாத்துக்கோங்களா
ம் ம்
அ நம்ம என்னாதா சுத்தம் பண்ணி வச்சாலு ஆனா கொசு வர்றதா செய்யோ ஒரு நேரமாவே கதவெல்லா சாத்திட்டோம்னா கொசு அவ்ளவா கடிக்காது கம்மி ஆய்டோ
ஆ இங்க சொல்லுவாங்கல்ல இந்த சாம்பிராணி பொகைல்லா வந்து போட்டோம் அப்படின்னா அந்த பொகச்சலுக்கு வந்து வராது ம் சொல்வாங்களா அதெல்லா நீங்க
அதெல்லா சும்மாதா அத எப் எல்லாமே நா பயன்படுத்தி பாத்துட்ட அதெல்லா பாத்தீங்ன்னா அந்த நேரத்துக்கு தா இருக்காது மீதி நேரத்துக்குல்லா வந்துடோ நம்ம காது அதனால நமக்கு மூச்சு இது தெணறல் தா வருமே தவர கொசுவெல்லா போகாது
ஆ
இது வந்து மூட்டோன்னு சொல்லுவாங்க இது எப்டி போடுவாங்கன்னா அந்த நெருப்பு இரு குல்ல அடுப்புல நெருப்பு இருக்குல்ல அத எடுத்துட்டு இந்த பச்ச எலயெல்லா இருக்குல்ல நம்ம கண்ணுக்கு தெரிற எல்லா பச்ச எலயு பிச்சி அதுல போடுவாங்க அதிகமா பாத்தீங்கன்னா அந்த வேப்பெல தா போடுவாங்க
ஆ
வேப்பெல போட்டு அது வந்து எரியாது பொகையு அந்த பொகை ஆமா அந்த பொகையைதா வந்து போடுவாங்க கொசுவெல்லா அதுக்கு போற மாரில்லா தெரில
அது நமக்கு ஒத்துக்காதுல்ல ரொம்ப வந்து பொகச்சல் வந்துட்டு அப்டின்னாக்கா நம்மளால மூச்சு விட முடியாது மூச்சு திணறல் மாரி வந்துரு அதுனாலயே வந்து அது கஷ்டோ ஆமா வீடே வந்து ரொம்ப பொகச்சலா இருக்கு அதுல என்னா அதுக்கு என்ன பண்றீங்கன்னா கொஞ்சோ நேரோ வந்து வெள்ல நின்னுகிட்டு கொஞ்சோ பொகைய உள்ள வுட்டுட்டு அப்பறமா திரும்ப உள்ள போய் கதவெல்லா சாத்திங்க
அப்டி கதவெல்லா சாத்துனாலுமே அந்த பொகையெல்லா வெளில எல்லா போகாது அது வீட்டுக்குள்ளயேதா சுத்திக்கிட்டே இருக்கு
ஆ
கஷ்டந்தா
ஆமா ம்
பகல் நேரத்துல ஓரளவு கொசு கடிக்காது ஒரு ஆறு மணிக்கி மேலதா கொசுவே ஸ்டார்ட் ஆகு ஒரு அஞ்சரைல இருந்து ஆறு மணிக்கி மேல அதுனால நெறைய வியாதிலா வேற வருது தோழி கேக்குதா பேசுறது
ஹலோ ஆ கேக்குது தோழி சொல்லுங்க தோழி ஆ சொல்லுங்க தோழி
பின்னாடி வந்து பாப்பா கத்துற சவுண்டு பாப்பா பேசுற சவுண்டு இதா தோழி நெறைய கேக்கு து
அப்டியா ஆ ஆ இப்ப சொல்லுங்க தோழி அவங்க உள்ளற போயிட்டாங்க
ம் அது மாரிலா இருந்தா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க எனக்கே நெறைய கால் வேஸ்டா போயிருச்சி அது மாரி
ஆ சரிங்க தோழி
தண்ணீர் பஞ்சோலா இருக்குமா தோழி உங்க ஏரியால
இல்ல இல்ல எங்க ஊர்ல எல்லா தண்ணி பஞ்சோலா அதிக கெடையாது இப்ப எங்க வீட்ட எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னாக்கா நாங்க வந்து மோட்டர் வச்சிருக் கோ சொந்தமாவே எறக் கி வச்சிருக்கோ அதனால எங்களுக்கு எப்ப தண்ணி வேணுமோ அப்பல்லா நாங்க பயன்படுத்திக்குவோ இங்க தண்ணி ப்ரச்சன அப்டிங்கிறது வந்து அந்த அளவுக்கு வந்து எங்களுக்குலா கெடயாது தோழி
ம் ம் எங் க ஊர்லயுமே அதே மாரிதா தோழி இருபத்தி நாலு மண்நேரமு தண்ணி வந்துகிட்டே தா இருக்கு ஓ அந்த பஞ்சாயத்து தண்ணி வரு ஆனா அந்த தண்ணி பாத்தீங்கன்னா தேவையான அளவு நம்ம எடுத்துக்கிட்டு அத வந்து ப நிறுத்தி வப் போன்னா நிறுத்தி வைக்க மாட்டாங்க பைப்போடயே அப்டியே இப்ப நம்மல்லா பைப்ப தொறந்துதான யூஸ் பண்ணுவோ அவங்கல்லா பைப்ப ஒடச் சிதா யூஸ் பண்ணுவாங்க
அது வந்து அனாவசியமான ஒண்ணு தான தோழி இப்ப நெறைய ஊர்ல வந்து தண்ணிங்கறது வந்து ரொம்பவே கெடைக்காம இருக்குல்லயா அப்டி இருக் கறப்ப வந்து தண்ணிய வந்து நம்ம வந்து சிக்கனமா செலவு பண்றது தா நல்லது இருக்கு அப்டிங்கறதுக்காக வந் வந்து நம்ம அளவுக்கு மீறி வந்து அத பயன்படுத்துறது வந்து ஒரு தவறான விஷ்யதா இல்லையா அ இப்ப நமக்கே இப்ப டெய்லியு வந்துட்ரு க்கு அதனால பயன்படுத்துறோ அதுவே ஒரு ரெண்டு நாள் வர்ல அப்டின்னாக்க வந்து நமக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கு
ஆமா
ம் அப்டி இருக்குறப்போ வந்து தண்ணிய வந்து கொஞ்சோ சிக் கனமா செலவு பண்றதே வந்து ரொம்ப நல்லது அப்டின்னு தா சொல்லுவே இப்ப எங்க வீட்லயுமே தண்ணி இருக் கு அப்படினாக்கா வந்து அந்த அளவுக்கு நா வந்து செலவு பண்ண மாட்டே ஆ அ கம்மியாவேதா சொந் தமாருக்கு நம்ப கரண்ட்டு இல்ல அப்டின்னாக்கா என்ன பண்ணுவோ அப்புன்ட்டு பயந்து பயந்து நா கொஞ்சமாதா பயன்படுத்திப்பே தோழிஅத
நம்ப தேவைக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது தோழி ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் கழுவறதுக்கே அந்த பைப்பெல்லா வந்து தொறக்க மாட்டாங்க அப்டியே புட்ருவாங்க புட்டுட்டு அந்த பத் து லிட் ஒரு டம்ளருக்கு பத்து லிட்டர் தண்ணி செலவா போகும்
அதுக்கப்புறோ அது வேஸ்ட்டாதான தோழி போவும்
வேஸ்ட்டா தா போகும் ஆனா சொன்னாலு புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏனா நீ என்னா சொல் றது நா என்னா கேக்குறது அந்த மாதிரியான மைண்ட் செட் தா இப்ப எல்லாம தண்ணி வந்து யூஸ் பண்ணிட்டே மீதி தண்ணியெல்லா அப்டியே ஆஃப் பண்ணவே மாட்டாங்க அப்டியே எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கும் தண்ணி நம்மலா பாத்துட்டு திட்டிட்டு அதுக்கப்புறோ ஆஃப் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும்
ம் ம்
அதுவு நல்ல குடிக்கிற தண்ணிய அந்த தண்ணிலதா வந்து குடிக்கிறாங்க துணிதொவக்கிறாங்க ஜாமா கழுவுறாங்க அந்த குடிக்கிற தண்ணிய நம்ம வீணடி க்கலாமா ஆனா அவுங்க அப்டித்தா பண்ணுவாங்க
அதெல்லா கொறச்சுக்றது ரொம்பவே நல்லது தோழி சேரிங்க தோழி நமக்கான நேரம் முடிஞ்சு மீண்டும் ஒரு அழைப்புல நம்ம ப இத பத்தி பேசலாந் தோழி ஆ நன்றி தோழி